ஆனா புக்கீங்கு
நல்லாருக்கந் தோழி நீங்க எப்புடி இருக்கீங்க
ம் நானு நல்லாருக்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாமே நலமா இருக்காங்க தோழி சொல்லுங்க தோழி உங்கக் கல்லூரி காலம்ல எப்புடி எல்லா இருந்துச்சு என்ன மாரி எல்லா நீங்க மெமரிஸ்ஸு க்ரியேட் பண்ணீங்க ஸ்கூல்ல
நா வந்து கொஞ்சோ என்ன சொல்றது சைலண்டான கொழந்ததாந் தோழி ஆனா கொஞ்சோ கொஞ்சோ வெகுலியான வேலைகளா அதிகமா செஞ்சுருக்க ஸ்கூல் டைம்ல நா வந்து நம்ம வீட்ல வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஏம் பெஸ்ட்டுவெல் மாதிரி எதாவது வெப்பாங்க
ஆமா
சோ அந்த நேரத்துல வந்து நம்மளோட அ ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ல்லா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களோட கிளாஸ் ரூம நீங்க டெக்ரேட் பண்ணுங்க கிளீன் பண்ணுங்கன் சொல்லி மொதல்ல எல்லா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கள்லா கெடையாது உங்களுக்கு கிளீன் பண்றதுல்லா அதிகமா அவங்க வந்து டெய்லி ரொட்டீன்ல பண்ணுவாங்க எதாவது ஒரு டிப்ரெண்டான நேரத்துல இந்த புரோகுராமு எதாவது இருக்குன்னா அப்ப வந்து நம்மதா பண்ணற மாரி இருக்கு இந்த எங்க ஸ்கூல்லலா எப்டின்னா உங்களுக்கு ஒரு அ ஃபஸ்ட் ட்ரியல் புரோகுராமெல்லா பண்ணோன்னா எல்லாரு வந் து எல்லா ஃபஸ்ட் ஸ்டேண்டடுல இருந்து டுவெல்த் ஸ்டேண்டடு வரைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோ அ ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்லா கிளீன் பண்ணி ஒட்டட எல்லா அடுச்சு நல்லா கிளீனா அ இது பண்ணி உங்களுக்கு அ பெருக்கி அ கலர் பேப்பர்ஸ் எல்லா ஒட்டுவோ
நீங்களே பண்ணிப்பீங்களா தோழி
ஆமா தோழி நம்ம ஸ்கூல்ல எல்லா அந்த மாதிரி இருந்துது நமக்கெல்லா அந்த நேரத்துல ரொம்போ விரும்பி செய்வோ அ கலர் பேப்பர்ஸ் எல்லாரு சேர்ந்து அ ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு அம்பது ரூபா இருவது ரூபா அப்படின் சொல்லி அ ஒரு வ த்தங்களா போட்டு நம்ம ஒரு கிளாஸ்ல ஒரு இருவது பேர் முப்பது பேர் இருப்போ உள்ள எல்லாமே சேர்த்துட்டு உங்ளுக்கு அதுல வந்து கலர் பேப்பர் நம்ம அந்த பரோக்ராம் நாளுக்கு நம்ம வந்து கேக்லா கட் பண்ணி சாப்புலான் சொல்லி பிளன்க்ல கேக்கு இல்லன்னா ஸ்வீட்டு அந்த மாரி வாங்குவோன் தோழி ம் வாங்கி ப்போ க ஃபுல் என்ன சொல்றது கலர் பேப்பர்லா வாங்கி கொஞ்சொ ஃபோல் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லா இது ஒட்டுவோ கொஞ்சொ அரு ரொம்ப சூப் பரா இருக்குன்னு சொல்லி அது நா நெனைச்சாலே எ கண்ணு முன்னாடி வந்து நின்டுச்சு நா அந்த நாள்ல என்னன்ன பண்ண என்னன்ன சுத்தி வேலைகள் நம்ம எப்டி என்ஜாய் பண்ணோ என்னோட தோழிகளோட அப்டின் சொல்லி அப்டியே என் கண்ணுல வந்து நின்ச்சு தோழி அந்த நேரத்துல நா வந்து நா அதிகமான சுட்டித்தனோ சுட்டித்தனோ அதிகமா பணிட்டு இருந்தே விளையாடிட்டு பலீன் ஊதி ஊதி விளயாடிட்டு
ம்
ஊதி ஊதி காதுக்கிட்ட போயிட்டு ஒடச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ஸ இரிட்டேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அது ஜாலியா இருந்துது தோழி
அந்த வாழ்க்கையே ஒரு நல்ல எல்லாருக்குமே ஒரு புடிச்ச வாழ்க்க சொல்லுவாங்க இப் இப்ப கூட உங்களுக்கு எதாவ்து புடிச்சது சொல்லுங்க உங்க வாழ்க்கைல அப்டின் சொன்னா இந்த ஸ்கூல் டைம் தா சொல்லுவாங்க திருப்பியு அந்த மாரி டைம்க்கு நம்ம போக முடிஞ்சா நம்ம ஒடனே போயிடலா அப்டின்ட்டு
ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த நேரத்துல நமக்கு வந்து ஸ்கூல் ப்ரஷர் எல்லா அதிகமா கெடையாது தோழி நம்மளுக்கு ஒரே ஒரு பிரஷர் தா எக்ஸாம் ப்ரெஷர் ஹோம் ஒர்க் பண்ணனு அதான் தோழி அதுவே நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது அது ஒரு போ என்ன ஒரு சுமை மாதிரி இருந்தது அப்போ இப்போ இருக் குற சுமய பாத்தா நம்ம அந்தந்த அந்த எடத்துலே நம்ம இருந்துருக்லா நம்ம எதுக்கு இவ்ளோ சீக்கரமா வளந்து வந்துட்டோ ஆமா எனக்கு அந்த மாரிதா தோழி இருக்கு இதுக்கு நா இவ்ளோ சீக்ரமா வளந்துட்ட நா சின்ன கொழந்தையா இருந்துருக்கலாமே ந ஒரு எட்டாவ்துலே ஒம்பதாவ்துலே இருந்திருக்கலாமே நா அந்த லைஃப் எவ்ளோ ஹாப்பியா இருந்துது நம்ம வந்து அ நம்மளோட ஃபரெண்டோட ஒக்காந்து பேசனது அவுங்களோட ஒக்காந்து சா சாப்புறது லன்ச்சுலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாப்பட்றது ஸ்னாக்ஸ் வாங்கிட்டு போய்ட்டு அது ம் ஃபரெண்ட்ஸ் கிட்டல்லா சண்ட போட்டு சாப்புட்றது இந்த ஒ மாங்காலா கட் பண்ட்டு இல்ல மசா சாலா போட்டு அது ஒக்காந்து ஒரு ரவுண்டா ஒக்காந்து கேங் கேங்ல ஒக்காந்துட்டு ஒங்கள்க்கு அந்த பிக்னிக் டைம்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ட்டு ஒக்காந்துட்டு சாப்புட்றது இதலா ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தோழி
அ அம்மா
பேசுற டைம்லே எனக்கு வந்து எல்லா நெனைவுகளு அப்டியே புத்த புதுசா ஆன மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு தோழி எனக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு தோழி எனக்கு
ஆமா அது அந்த மாரி டைம்ல நம்மளுக்கு சாப்பாடு நம்ம வீட்ல கட்டு குடி கட்டி குடிக்கலன்னா கூட அந்த ஒரு ஸ்டிப்பன் டப்பா அந்த மூடி முடிவில என்ன பண்ணுவாங்க எல்லா பரெண்சுகளு சேந்து ஒரு ஒரு கைப்புடியா வெப்பாங்க அது வெச்சா என்னாயிரு அந்த மூடியே ஃபுல்லாயிரு அது மட்டுமே நம்மளுக்கு சாப் டாலே வயிறு நெரஞ்சு போய்ரு
ஆமா தோழி அது ஒரு என்னா சொல்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மள வந்து யோஸ்ச்சு நீ கொஞ்சோ சாப்டுன் சொல்லி ஒங்களோடய சாப்பாடுல ஒரு பங்கு அப்டியே எடுத்து போட்றுவாங்க நீ சாப்டுன்னு சொல்லி அதுல்லா நம்ம யோஸ்ச்சாலே அ ஹாப்பியா இருக்கு இந்த மாரி யாராவது பண்ணுவாங்களா இப்போ அப்டின்னு சொல்லி அந்த நேரத்துல எல்லாரு
ஆமா அப் அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு ஏழு பேரு சேந்து உட்காந்து ரவுண்டு பண்ணி இந்த ஆறு ஏலு சாப்பாட கலந்து சாப்பிற்டுவோ அப்ப நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இப் இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சாப்பாடு கலந்து சாப்ட்டாலே வயிறு கெட்டு போய்ருது ஃபுட் பாய்சன் ஆயிருது அந்த மாரி
கண்டிப்பா தோழி ஆமா தோழி இப்ப நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தோ தோழி அப்போ நம்மளுக்கு எது சாப்ட்டாகூட நம்ப வந்து ஓடிட்டு விளயாடிட்டு பேசிட்டு படிச்சுட்டே இருந்தோ நம்ம வந்து அதிகமா ஆக்டிவா இருந்தோ நம்மளுக்கு எது சாப்ட்டா கூட செரிமானோ ஆயிடுது உங்கள்க்கு நல்லா தண்ணி குடிப்போ அப்போ உங்கள்க்கு நம்ப ஸ்கூல்ல பாட்டில்டு ஒரு தடவ நம்ம பாட்டில் ஃபுல் பண்ட்டு போனா கூட நம்ம வீட்டுக்குலந்து ஒரு லிட்டர் பாட்டில் அங்க போய்ட்டு நம்ள்க்கு வந்தா அங்கயும் நம்மக்கு பில்டர் தண்ணிய புடிச்சுட்டு குடிச்சிட்டே இருப்போ அதிகமா உங்களுக்கு தாகம் இருக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு நம்ம படிப்போ ஓடுவோ விளயாடுவோ நம்ம நல்லா தண்ணி குடிப்போ நம்மளுக்கு செரிமானோ நம்ம ஒடம்பு வந்து நல்லாவே ஒர்க் பண்ணு உங்களுக்கு
ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த டைம்ல நம்ம ஒரு இடத்துல உட்கார மாட்டோ குதிச்சு ஓடிட்டு இருப்போ சீக்கிரமா நம்மளுக்கு சாப்பாடு ஜீரணம் ஆயிரு இப்போ நம்மளுக்கு ஒரு கொழந்தை ஆயிடுச்சு நம்மளே எப்போடா உட்காரலா இந்த எப்படா இந்த அடுப்பங்கரயில இருந்து வந்து ஒரு ரூம்ல கொஞ்சோ நேரோ உட்காரலா ஏசி போட்டுட்டு அப்டின்ட்டு இருக்குறோ நம்ம இந்த மாரி டைம்ல நம்ம ஏதாவது சாப் சாப்பாடு கலந்து சாப்டும் போது நம்மளுக்கு சீக்கிரமா ஜீரணம் ஆகுறது இல்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எது சாப்பிட்டாலு நம்மளுக்கு ஒண்ணு ஆகுறது இல்ல இப்போ நெனைச்சு பாத்தாலே சிரிப்பா வருது அந்த மாரி டைம்ல எந்த கலந்து கலந்து என்னென்னவோ சாப்ட்டோமே நூடுல்ஸ் சாப்பாடு எல்லாமே கலந்து சாப்டுவோ
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க நீங்க அந்த மாதிரி நம்மளுக் இப்ப அந்த நினைவைகள்லா கெடைக்கிறது ரொம்ப கஷ்டோ தோழி இப்ப கடைச்சாக் கூட நம்மளால இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளால அந்த மாதிரி சாப்புட முடியுமா நம்ம சாப்புடுவோம்மா அந்த மாதிரி கலந்து அப்டின்னு சொல்லி நம்மல்லே யோசிக்கிற மாதிரி இருக்கூ தோழி
ஆமா அந்த வயசூ ஒண்ணூ தெரியாது அறியாத வயசு எது நம்மளுக் கு சாப்பாடு கொடுக்குறாங்க பிரெண்ட்ஸூ நம்ம இதெ சாப் ட்டா நம்முளுக்கு வயிறு நெறஞ்ஞிரூ அப்பின்ட்டு நம்மள சாப்ட்டுக்குறோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்ல அதை சாப்பிட்டு நம்ம நிம்ம மத்தியானலா ஒ சந்தோஷமா தா சுத்திட்டு இருக்கோ ஆனா இப்ப பாத்தீங்கனா அந்த மாரித் இதெல்லாம் சாப்பிட்றது நின்ச்சு கூட பார்க்க முடியல எங்களாலயே ஒரு டைம்ல நாமளே சாப்ட்டுருப் ப்ப ஆனா இப்ப நம்மளால யோசிக்க முடியல அந்த மாரில்லா சாப்பிடுவோம்மா அப்டின்னா பார்த்தாலே சிரிப்பு வந்துரூ நம்மளுக் க்கு என்னடா இந்த மாதிரியா சாப்ட்டோ நம்ம அப்படின்ட்டு
ஆமாந் தோழி அப்பெல்லா உங்களுக்கு எது ஸ்வீட்டு எது காரோ அதெல்லா பாக்கவே மாட்டோ சப்பாத்தி சேமியா மக்கரோன்னி அந்த ம் மத்தவங்க ஏதாவது ஸ்வீட்ல செஞ்சு வெச்சிருபாங்க ஸ்வீட்ல மக்ரோணி சக்கர போட்டு சக்கரோனி செய்ஞ் எடுத்துட்டு வராங்க ராகி சேமியா எல்லாமே கலந்து சாப்பிட்டறோ இட்லி சாம்பார் அப்டின்னு எல்லாத்தையூ கல் எட்திட்டு சாப்பிடுவோ ஒண்ணுமே ஆகாது நம்மளுக்கு மொதல்ல என்ன காரணோன்னா தோழி அப் இப்பல்லா உங்களுக்கு அதிகமா வெளியில சாப்பாடு கிடையாது தேலி உங்களுக்கு எல்லாமே வீட்ல இருந்து செஞ்சு கொடுத் து அனுப்புவாங்க அவங்க வீட்டுல எல்லாரரூ பார்த்து பார்த்து சம்ச்சு அனுப்புவாங்க உங்கள்க்கு இன்னைக் கெல்லாம் புதுசா இருக்கூ நம்ம வெள்ர்ந்து இப்போ வோ அவுங்களுக்கு எல்லாமே கெடைக்கற்த்து கலப்படமா இருக்கு தோழி என்ன கலப் என்ன இதுல கலப்படோ அரிசியில கலப்படோ வெஜிடபிள்ல கலப்படோ எல்லாத்துலயூ உங்களுக்கு வந்து செயற்கை அதிகமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செரிமானோ ஆகறத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப வேற நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருக்கிற ஆக்டிவ்னஸ் நம்பள்க்கு இல்ல நம்ம வந்து சாப்ட்டு உக்காந்துறோ உங்களுக்கு அதனால நம்மள்க்கு செரிமானோ பிரச்சன அதிகமாயிடுது உங்கள்க்கு
ஆமா சிஸ்டர் கரெக்டாதா சொன்னீங்க நீங்க ஆ அந்த மாரித்தெல்லா நாள் நம்பள்க்கு திருப்பி வருமா
ம் கடுப்பு கண்டிப்பா இல்ல தோழி அந்த நாள் தா நம்ள்க்கு கடச்சா நம்ம வந்து திரும்ப நம்ப போய்ட்டோனா திரும்பவே வரக்
நெறய சேட்ட தணோ பண்ணுவே தோழி நால்லா நல்லா மரத்துலல்லா ஏறி நெறீய மரத்துலல்லா ஏறி இந்த மாம்பழல்லா பறிச்சு சாப்ட்றது ரொம்பவே சுட்டித்தனோ பண்ணிருக்குறே ஒரு தடவ மரத்துல ஏறி நின்னூ மால் மிஸ் வராங்க அப்டின்டு ஃபிரெண்ஸுங் எல்லா என்ன பண்ணாங்க ஓடி போய்ட்டாங்க நா என்ன பண்ணே மரத்துலயேதா இருந்தேன் ஏனா நா ரொம்ப மேல இருந்தேன் டக்குன்னு நா குதிக்க முடியாது அப்பறமா கை காலெல்லா ஒடஞ்சிரு நா என்ன பண்ண செரி ஃபிரெண்ஸ்கல்லா ஓடி போவுது நா சைலண்டா உக்காந்திருந்த என் கைல நெறையா மாம்பழங்க நா என்ன பண்ண ஒண்ணு கைல டிக்கில விட்டுபுட்டேன் அப்டியே என் மிஸ்ஸூ மண்டைல போய் விழுந்து ருச்சி மாம்பழம் அது என்ன ஆயிறுச்சி மிஸ் என்னடா மாம்பழம் மேலிந்து வருது அ விழுது செரினு அவுங்க தல எடுத்து பாக்கும்போது மரத்துல நா ஏறி உக்காந்திருக்க
அய்யோ எவ்ளோ அடி வாங்கிருப்பீங்க சொல்லிருந்தா
மிஸ்ஸூ அப் இப்போ ஒரு திட்டு இருந்தாங்க எப்டிமா நீ இவ்ளோ தூரோ மேலே ஏறுன கை காலெல்லா ஒடஞ்சா என்ன யாரு பதில் சொல்றது உங்க அம்மா அப்பாக்கு அப்டின்ல்லா சொல்லி கீழ எறங்கற வரைக்கு மிஸ்ஸூ திட்ட மாட்டாங்க மிஸ்ஸு கிட்ட சொன்ன நா கீழ வந்தா நீங்க அடிப்பீங்க நா வரமாட்டேன் அப்டின்னல்லா சொல்லிட்டு இல்ல நா அடிக்க மாட்டன் அந்த மாரியெல்லா சொல்லி நா எப்டியாது சேஃபா கீழ வந்தா போது அப்டின் நெனைச்சாங்க டீச்சரு ஆனா அவுங்க லூ அவுங்க சொன்னத நம்பிட்டு கீழ வந்துட்டு அப்றமா என்ன பண்ணாங்க காது புடிச்சி என்ன திட்டுனாங்க
திருகி விட்டா திருகி விட்டாங்க
ஆமா காது திருகி விட்டு அப்றமா திட்டுனாங்க நீங்க உங்க அம்மாவ அப்பாவ கூப்டுட்டு வாங்க உங்க பேரண்ஸ் கிட்ட பேசணு அப்டின்னு அந்த மாரி விஷ்யொல்லா நெறையா பண்ணிருக்க சுட்டித்தனம்னா
அப்டியா தோழி ம் சேரிங்க தோழி நன்றி தோழி உங்களோட என்னோட ஆ பள்ளிக் காலத்து நினைவுகள்லா ஆ பகிர்ந்தது எனக்கு ரொம்பவே சிறப்பா இருந்தது தோழி நா ரொம்ப மகிழ்ச்சியாவில் அ ஃபீல் பண்றன்
சேரிங்க தோழி நன்றி வணக்கம் தோழி ம் நாளைக்கி பேசலாம் தோழி இன்னைக்கு மறுபடியு தொடர்ந்து பேசலாமா தோழி
இல்ல தோழி நம்ம நாளைக்கு பேசலா இப்போதைக்கி
சேரிங்க தோழி வணக்கம் தோழி